அக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
இது நல்லா இருக்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கன் தோழி காலையிலேத் டீ குடிச்சிட்டிங்ளா
ஆஹ் டீயில்லா குடிச்சாச்சுமா ஹா வீட்டுல எல்லோரு நல்லா இருக்காங்குளாம
ஆஹா எல்லாரு நல்லாருக்காகமா உங்க வீட்டுல எல்லாரு நல்லாயிருக்காகுளா
ம் நல்லா இருக்காங்க
ஹா நீங்க டீ குடிப்பிங்களா இல்ல காஃப் டீ குடிக்கிளேங்க குடுப்பீங்குளா தோழி
ஏ எ ஏமா எனக்கு கொஞ்ச நாளா ஒடம்பு செரியில்லமா இருக்குறதுனால நா வந்து டீ காஃப்பியில்லா தவிர்த்துட்டே நா வந்து காலையில எனக்கு ம் ஹா ஒரு ப்ராபளம் இருக்குமா உடம்புல வந்து ஒரு பிரச்சினையிருக்குன் சொல்லிட்டு ஆயுர்வேத மருந்து சாப்புட்டு இருக்க அந் அதனால நா வந்து டீ காஃபியில்லா தவிர்த்துட்டே
ஓ அப்டியா தோழி அதுவுமே நல்லதுதா தோழி அனா என்ன பத்திங்குன்ன சின்னான ஒரு நாளைக்கி ஒரு நாலஞ்சு டீயாது குடிச்சுருவே தோழி இப்ப பாத்தீங் வண்டி ஓறதுக்கு இது பெட்ரோல் எப்டி தேவையோ அதே மாரி நா ஓடுறதுக்கு அந்த டீ காஃப் ப்பிதா தோழி எனக்கு தேவப்படுது நா அதுக்கு பாத்திங்குன்னா அடிமையாவே ஆகிட்டே தோழி
ஆஹ் தோழித் பால் வந்து கொஞ்ச தவிர்த்துக்கெல்லாம் பால் வந்து கொஞ்ஞோ தவிர்த்துக்குளா குறைச்சிக்கிலாம் அப்டின்னு மருத்துவர்களோட கருத்து தோழி
அப்டியா தொழி ஏ தோழி பால் வந்து நல்லது தான ஒடம்புக் கே
அஹாம் பால் பாத்திங்கன்னா பாயிட் பால் பாத்திங்கன்னா இருக்குறதுக்கு அதுல நெறைய கெமிக்கலு கலக்குறாங்க தோழி அது மட்டு இல்லாம அது நம்ளுக் க்கு ப்ரெஷ்ஷா கெடைக்கிறதுல்ல இல்லயா இப்ப பாத்தீங்கன்னா பசும்பாலும் இப்ப பாத்திங்கன்னா மாடு வந்து வயல்ல மெய்யிது வயல்ல பாத்திங்கன்னா நெறைய களை கொல்லிகள் உரொ அதெல்லா போட்டுதா அந்த பில்லு மொளைக்கிது அந்த பில்லதா மாடு திங்கிது அதுக்கப்ற தா நம்மளுக்கு பாலு கெடைக்குது னால உடம்புக்கு ம் பால் அதிகமா சேத்துக்கிறது நல்ல தில்ல அப்டின்னு மருத்துவர்களோட கருத்து தோழி பால்ல வரக்காஃபியிடிக்கலா வர டீ குடுக்கலா
அப்டி பாத்தீங்கனா நம்ம சாப்புற காய்கறிகள் அப்டி நெறைய மருந்தெல்லா கலந்துருக்காங்க நம்ம பால் பாத்தீங்கனா ஒரு நாளக்கி ரெண்டு தடவ மூணு தட அததா வந்து நம்ம குடி ப்ரோ ஆனா இதே பாத்திங்கன்னா நம்ம காய்கறியா இருக்கட்டு பருப்பு வகைகளா இருக்கட்டு நம்ம டெய்லி உணவுல சேத்துக்குரோம் இல்லையா அப்பனா அதுவுமே நம் ம்ம ஒடம்புக்கு கெடுதி தானெ தோழி
ஆமா தோழி அது நீங்க சொல்றது முற்றிலும் உண்மையான கருத்து கெடுதல் தா அதுக்காக தா நம்ப வந்து வீட்ல மாடி தோட்டம் வீட்ல இருக்கிற சின்ன எடத்துல கொஞ்ச கொஞ்ச காய்கறிகள் இதுல்லா வக்கிலா தோழி
ஓ அப்புடியா தோழி நானுமே வந்து செஞ்சு பாக்கணு தோழி நீங்க எந்த மாதிரியான மாடி தோட்டங்கள்லா வச்சிருக்கீங்க தோழி எந்த மாதிரியான செடிகள்லாம வச்சிருக்கீங்க
நா மாடிதோட்டம் பயன்படுத்தல தோழி ஏன்னா எங்க வீட்டு மாடில அ தகர சீட்டு போட்டாச்சு அதா மாடித்தோட்டம் வந்து நா பயன்படுத்தல வீட்ல இருக்கிற ஒரு சின்ன எடத்துல மட் டும் கத்திரிச்செடி வெண்டை கொத்தரை அப்டின்னு ஒரு சின்ன சின்ன செடி வகைகள மட் டும் ஆ பயிரிட்டு சாப்புட்றோ தோழி காய்கறிகள் அந்த காய்கறிகள
ஓ அப்புடியா தோழி இப்ப நீங்க அந்த கொத்தரை சொன்னீங்க இல்லையா அது எப்டி தோழி நீங்க பயிர் பண்ணுவீங்க
அது ஒருச்சிய விதை தா தோழி கைல விதை வாங்கி அத போட்டு தண்ணி ஊத்திட்ருந்தம்னா மொளச் சு வரு தோழி அது ஒரே ஒரு செடியா தா வளரு அதுல பாத்தீங்கனா நெறைய காய்கறிகள் பறிக்கலா தோழி
அந்த கொத்தவரைலையா
ஆமா ஆஹ்
ஆஹ்ஹா இப்ப கொத்தவரங்க பாத்தீங்கன்னா கொடி கெடையாத தோழி செடியா
செடி தான்
பத்
கொத்தரை வெண்டி ஆமா
இல்லையே தோழி கொத்தரங்க பாத்தீங்கன்னா நான் கொடினு தானே கேள்விப்பட்ருக்கேன்
கொத்தரங்கா பாத்தீங்கன்னா ஒரு செடியா வளரும் கொத்தரங்கா நான் பயிரிட்டுருக்கேன்ல அதனால தான் சொல்றேன் கொத்தரங்கா பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செடியா வளரும் அது வந்து வெண் பென்டாயி பென்டாயி வளரும் அத பாத்தீங்கன்னா பராமரிக்கணும் குச்சல்லா வச்சு கட்டி அத நல்ல முறையில பராமரிக்கணும்
புரியுது புரியுது தோழி இப்ப பாத்தீங்கன்னா அது குறிப்பிட்ட நாள் மட்டும் தான தோழி உங்களுக்கு காய்கள் வரும் அதுல இருந்தே
ஆமா தோழி நம்ம மறுமுற வந்து வேற காய்கறிகள பயிர் செய்யணும்
உம் உம் சரி தோழி அது எவ்ளவு நாள் தோழி காய்க்கும் இப்ப
ஆம்மா மாதங்கள் பாத்
இப்போ ஒரு செடி போட்டோம்னா இரண்டு மாதங்கள் வரைக்குமே காய்க்கணும் சரி தோழி அது இவ செடியாக வளர்றதுக்கு எவ்ளவு நல்ல நேரம் எடுத்துக்கும் தோழி
அஹ் தோழியா பாத்தீங்கன்னா ஒரு பதினந்து இருபது நாட்கள் லேயே சின்ன செடி வளர்ந்து அதலேஇருந்தே காய்கள் நம்ம பறிக்கலாம் தோழி கொத்தரை வெண்டி அப்டில்லாம்
தோழி இப்ப கத்திரிக்காய் சொன்னீங்க இல்லயா
ஆமா
ஆஹ் அந்த கத்திரிக்காய செடியா போடுவீங்களா இல்ல எப்டி தோழி
கத்திரிக்கா பாத்தீங்கன்னா சின்ன
இல்ல விதைகள் போடுவீங்க ளா
கத்திரிக்காய் பாத் தீங்கன்னா செடி வீட்ல ஒரு
நீங்க பேசுறது எனக்கு விட்டுவிட்டு கேக்குது தோழி
கத்திரிக்காய் பத்தீங்கன்னா செடிதான் மார்க்கெட்ல ஒரு பிடி கத்திரி செடி
உம்
அத வாங்கி வந்து உபயோகிக்கலாம் அப்டி இல்ல அப்டின்னா செடியிலேயே முத்தன கத்திரிக்காய நல்லா காஞ்சி காய வெச் விட்டு அந்த கத்திரிகாய எடுத்து விதை தெளிச்சோம்னா நறைய கத் திரி செடிகள் நமக்கு கிடைக்கு
ஓ அப்டியா தோழி இப்ப வந்து நம்ம எப்டி தோழி முத்துனதுன் கண்டுபிடிக்க முடியு கத்திரி கைல எத வச் சி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க
அது நல்ல மஞ்சள் நிறமா மாறி அதுலேயே செடியிலேயே காய விட்டுட்டோ அப்டின்னா அது அதோட விதையு வந்து கருப்பாக நல்லா இருக்கு அத காய வைத்து கூட நம்ம எடுத்து வச்சிக்கிட்டு பிற கு பயன்படுத்தலா நிறைய விதைகள் கிடைக்கோ ஒரு காயிலே பாத்தீங்கன்னா நெறைய விதைகள் கெடைக்கும்
உம் அப்டியா தோழி நா பாத்தீங்கனா கத்திரிக்கா செடி வாலை மரம் மாதிரி ஆஹ் அதுக் பக்கத்திலே வளரு நெனச்சே தோழி கத்திரிக்கா செடி நீங்க சொல்றதெல்லா நல்லா தகவல்களா இருக்கு தோழி நீங்க வேற என்ன மாதிரியான இப்ப வெண்டை க்காய் பாத்தீங்கனா அது வந்து செடியா வைப்பீங்களா இல்ல அதுவு விதையாயி போடுவீங்கள தோலி
அதுவு விதை தான் விதை தாமா விதை வந்து கொட்டை விதை மாரி தா அதுவு ஒரு பதினைந்து இருவது நாட் கல்லியே நம்ப காய்கறிப் பறிக்க ஆரம்பிக்கலா
ம் அதுவு வந்து ஆனா கொடிதானா வெண்டைக்காய்
இல்லமா அதுவு செடிதா கொடி பாத்தீங்னா அவரை தா கொடி அவரை பீன்ஸு இதெல்லா கொடிமா
உம் உ நீங்க பீன்ஸுல்லா பயிர் பண்ணிர்க்கீங்ளா தோலி
இல்லமா அது நம்மளுடைய அஹ் பகுதிகள்ல வளராதுமா அவரை பயிரு பண்ணுவமா அவரை பயிரு பண்ணி ப பறித் இருக்க
ஹ் சரி தோலி நல்ல தகவல்களா இருக்கு தோலி காலை உணவு முடிந்ததா
காலை உணவு இனிமேதா தயார் பண்ணணு தோழி நம்ம கொள்ளையிளேயே பயிர்யிட்றதுக்கு ஒரு சின்ன இடமா இருந்தாளோ அஹ் செடிகள பயிர் பண்ணி அந்த காய்கறிகள சாப்பிடும் போது நம்ளுக்கு நல்ல ஆரோக்கிய கிடைக்கோ கடையில பாத்தீங்கன்னா அடியில உரங்கள் சேர்க்கப்பட்டு உம் மேல பூச்சி அடிக்க கூடாதுங்கறதுக்காக பூச்சிக்கொல்லிகள்லா அடித்து அந்த மாதிரியான காய்கறிகள் தா நமக்கு கிடைக்குது ம்மா ஒரு வீட்லயே பயிர் பண்ணி சாப்பிற்றது ரொம்ப நல்லது ஒரு வாழை மரம் வைத்தாலே ந நெறைய மா மா மரக்கன்றுகள் வந்து பக்கல கிழம்பிடு அப்ப பாத்தீங்கனா வாழை வாழைக்காய் பறிச்சுக்கலா வாழை தண்டு உடம்புக்கு ரொம்ப நல் நல்லது ஆமா வாழை இலைல சாப்பிட்றது வயிதுல இருக்க எல்லா விதமான பிரா பிரச்சனைக்கு வந்து தீர்வாகு அப்டினு மருத்துவர்களோட கருத்து தோழி
ஓ அப்டியா தோழி ஓ சரி தோழி நீங்க வாழை பூவெல்லா சமைப்பீங்ளே அஹ் என்ன மாரியான மருத்துவ குணங்கள்லா இருக்கு தோழி
வாழை இலையில பாத்தீங்கனா வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கோளாறுகளு குடல்புண் அதெலா ஆறு அப்டிங்கிறது மருத்துவர்களோட கருத்து வாழைப்பூ எப்டி நா சமைப்பே அப்டினா அஹ் அப்டியே பொறியல் பண்ணி் கொடுத்தா என்னுடைய குழந்தைகள் சாப் சாப்பிட மாட்டாங்க அதனால அதுல முட்டை கலந்து கொஞ்ச அதிக அளவு வெங்காய சேர்த்து அத ஆ சமைத் த்து கொடுத்தா என்னுடைய குழந்தைகள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை பொரியல் மாதிரி இருக்கும்
ஓ அப்படியா தோழி புதுவிதமான
இஞ்சி வாழைப்பூவை அருஞ்சி நம்ம வந்து மோர் கலந்த தண்ணீல போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து வெண்மை நிறமாவே இருக்கும்
உம்
ஆமா கலர் வந்து கருப்பா மாறாது
ஓ அப்படியா தோழி ஆனா அந்த மோர்ல இருக்கிற புளிப்பெல்லாம் உம் அந்த
ஏறாது தோழி அவ்ளோ சீக்கிரம் ஏறாது அந்த துவர்ப்பை எடுத்து த்துரு அந்த துவரப்பு இருக்கும் இல்லையா வாழைபூல அத வந்து எடுத்துரும் அந்த மோர் எடுத்துரு அதுல போடுறது பாத்தீங்கன்னா அந்த கருப்பு நிறம் வந்து மாறி நல்ல வெண்மையா இருக்கும்
சரி தோழி நீங்க சொன்ன மாதிரி வாழைக்காயுமே அறிஞ்சு அதே மாதிரி போடலாமா தோழி மோர்ல
ஆஹ் வாழைக்காய் சுண்டைக்காய் இது எல்லாமே தண்ணியில தான் அறிஞ்சு போடணும்மா
அஹ் நீங்க சொன்ன மாதிரி தயிர்ல தயிர்ல
தயிர்ல போடலாமா தன் தண்ணீர் மோர் கலந்த தண்ணீர்ல போட்டாலே போதுமம்மா
சரி தோழி நீங்க நிறைய நல்ல தகவல்கலெல்லாம் சொல்லியிருக்கீங்க மீண்டும் வேறொரு ஒரு இணைப்பில் சந்திப்போம் தோழி நன்றி தோழி
நன்றி